வணக்கம் தோழி
அலோ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கேங்க எப்டி வேலல்லா முடிஞ்சிருச்சா உங்ளுக்கு என்ன பண்றீங்க
ஆ முடிஞ்சிச்சுங்க சும்மா தாங்க இருக்கறே எல்லா வேலையு முடிச்சிட்டே அவ்ளதா இன்னு கொஞ்ச நேரோ அதுக்கப்றோ சாப்ட வேண்டிதா
சேரி, சேரி பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா என்ன பண்றாங்க
ம் பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்க, பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூல் போயிட்டாங்க
ம், ம் எந்த கிளாஸ் படிக்கிறாங்க
பைய ஏழாவது படிக்கிறா பொண்ணு ஒண்ணாவது படிக்கிறா
சரி சரிங்க அ என்ன டாபிக் பேசலா சொல்லுங்க
என்ன சொல்லுங்க எத பத்தி பேசலா
தண்ணிய பத்தி பேசுவோமா நீர் நீரு, ப ஆமா
ம் பேசலாமே
ம் சேரி, உங்க ஊர்ல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க
நா இருக்குறது செங்கல்பட்டுங்க என்னோட சொந்த ஊர்ல்லா வேற இருக்குறது செங்கல்பட்டு
சேரிங்க அங்கல்லா இப்ப போர் வாட்டர்லா எப்படி இருக்கு
இங்க எனக்கு இங்க இருக்கற வீட்ல பிரச்சன இல்லங்க
சரிங்க
இருக்குது ஆ க கெணத்து வாட்ரு இருக்குது
பரவால்லயே இப்ப செங்கல்பட்டுல கெணறுல்லா இருக்கா அங்க ஃபுல்லா பில்டிங்கே ஆயிட்டேருக் இருக்கு ஆ சேரி சேரி ஆ இப்ப வந்து போர்டல் வா போர் வாட்டர்லா ரொம்ப லெவல் கம்மி ஆயிருச்சு இல்லையா தண்ணியே சுத்தமா ஏறவே மாட்டேங்குது வெயில் அதிகமா இருக்கு
இந்த வாட்டி அதிகமா இருக்குமாமே அப்டியா
ஆமா அந்த மாரிதா சொல்றாங்க வெயில் அதிகமா இருக்கறனால தண்ணி பஞ்சோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தண்ணியா நல்லா சேமிச்சு வைக்கணுனு சொல்லி எல்லாதுலயு பத்திரிக்கைலலா போட்டு வரது இல்லையா
அதா
ம்
ல் அதிகமாதா இருக்கு இந்த வாட்டி பஞ்ச இருக்கு அந்த மாரிதா சொல்றாங்க எங்களுக்கு இதுவரை க்கி அந்த மாரி பிரச்சன வந்தது இல்ல ஆனா இங்கயுமே வெயில் டயத்துல அந்த போர் போடுறோல்ல தண்ணி ஏறதுக்கு ரொம்ப டைம் ஆகு
ம் ம்
நம்ம மத்த டைம்ல ஆகுற டயத்த விட இப்போ வந்து அந்த வெயில் டயத்துல வந்து அதிகமாகு டைமிங் அந்த தண்ணி ஏறுறதுக்கு சொல்ற
ஆமாங்க இப்ப நா எங்க வீடுகள்ல்லலா தொட்டிக்குள்ள வந்து முந்தி இப்ப சிடெக்ஸ் நெறையறதுக்கு ஒரு அர மணி நேரத்துல நெறஞ்சிரு இப்ப ஒரு மண்நேரம் ஆனாலு தண்ணி ஏற மாட்டேங்குது ஆமா நெறையவே மாட்டேங்குது வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு போல
உண்மதா
அது சேமிச்சு வைக்கனுனா என்ன பண்றதுன்னு தெரியல
நம்ம என்ன பண்ண முடியு என்ன செ ஆனா கெணறு இருந்துச்சுன்னா கொஞ்சோ பரவால்ல எங்களுக்கு அந்த கெணறு இருக்கிறதுனாலதா தண்ணி கொஞ்சோ பரவால்ல ரொம்ப தட்டுப்பாடு இல்ல எங்க ஹவுஸ் ஓனர் எப்டினா கொஞ்சோ பரவாலாம் பண்ணுவாரு இப்பதா அத சுத்தி சிமுண்டு போட்டாரு அதுக்கு முன்னாடி சிமுண்டு போடல ஏனா அப்பதா அந்த தண்ணி உள்ள எறங்குமாமே மழ தண்ணி
ஆமாங்க அது ஊர்லயு முந்தி வந் து நல்ல கொளம் குட்ட அந்த மாதிரி இது வா தெப்பமா வந்து கட்டி வச்சிர்ந்து ஆ வச் சுனால நல்ல உங்களுக்கு வாட்டர்லவல் நல்லா இருந்தது இப்ப அந்த மாதிரி எதுமே இல்ல இல்லையா
ஓ அதுனால ம்
அந்த வசதி எல்லா இப்ப ஒரு ஒரு ஊர்லயு பண்ணணு ஒரு சின்ன கொளமாவது வெட்டணு இல்ல நீர்ப்பாசன வசதிக்கு தேவயான்து போக இந்த டாம் மாதிரி கட்டியு வைக்கணு
எல்லா எங்க கட்றாங்க
ம்
ம் ஹும் பரவால்ல எதோ இந்த அப்டி இந்த வெயில மட்டு சா தப்பிச்சுட்டோ நெனச்சுக்கோங்க அப்புறோ மழ வந்ரு எப்புடியோ சமாளிச்சிர்லா
உங்ளுக்கு சென்னை பக்கத்துலலா மழ வந்துர்ச் சுனா ரொம்ப கஷ்டமாயிருமே வீடெல்லா ரொம்போ மூழ்க்ற மாதிரி ஆ ரொம்ப வெள்ளோ வர்ற மாதிரி இருக்கே
இருக்கிற ஏரியாலா அப்டி இல்ல ஆனா சென்னைல அப்டிதா ஏனா கொளோ ஏரி எல்லாத்லேமே வீடு கட்டிட்டாங்கல்ல தண்ணி போறதுக்கு வழி இல்ல வேற என்ன பண்ணூ அது ஊருக்குள்ள தான வரு
ஆ ஆமா ஆமா அந்த இதுக்கு
ம் ஹும் அப்போ என்ன பண்ண போறாங்ளோ இல்ல நா ஏற்கனவே கொஞ்சோ தண்ணி தட்டுப்பாடு இருக்கு சென்னேல இப்ப வேற இது கட்ட போறாங்கல்ல அணை கட்ட போறாங்க அந்த ஒரு பிரச்சன போய்ட்ருக்குல அதெல்லா கட்டிட்டா ரொம்ப பிரச்சனை ஆகுன்ற மாரிதாஸ்
அனல்லா கட்னா ரொம்ப தண்ணி பஞ்சமாய்ரு அந்த மாரி கட்டாம இருக்றதா நல்லது
என்ன பண்ண போறாங்ளோ தெரில பாக்லா
ம் இன்னைக்கு என்ன சாப்பாடு சம்ச்சீங்க
சமச்சேங்க கொழம்பு வச்சே சாப்பாடு சமச்சா ச்சு மதியோ எவ்ளோதா இருந்தாலு ஒரு அர மநேரோ அப்புறோ சாப்புடுவே ஒரு மணிக்லா ஒன்னு ஒன்றைக்குல்ல சாப்ட்ருவே
சேரி செரி செரி ம்
ப்டி கொஞ்ச நேரோ ரெஸ்ட்டு அதுக்கப்புறோ நாலு மணிக்கு பசங்ள கூப்ட போனு பசங்ள கூட்டிட் வந்துட்டா ஃபுல்லா வேல இருக்கு ஆமாங்க நா தா போய் கூட்டிட் வந்தே கூட்டிட்டு வந்துட்டு பசங்ளுக் எதாவ்து சாப்புறதுக்கு குடுத்துட்டு பசங்ள படிக்க வைக்கணு அதுக்கப்புறு நைட்டு க்கு டிஃபன் ரெடி பண்ணி சாப்ட்டுட்டு படுக்றதுக்கு கரெட்டா இருக்கு ம் இதுக்கப்புறோ ஃபுல்லா வேலதா உக்காந்திர்ப்ப ஆமாங்க நானே பண்ணு இல்ல டியூஷன் இது வரைக்கு நா அனுப்பல என் பையன் ஏழாவ்து படி கிறான் இதுவரைக் கி அனுப்பல சேர் நம்ம படிச்சதுக்கு அதை என் பசங்களுக்காக சொல்லி குடுப்போ அது கூட சொல்லி கு எனா நம படிச்சு என்ன
ம் அதுக்காகதா பெண் கல்வி முக்கியோன் சொல்றோ ஒரு ஒரு பெண் கொழந்தைங்க படிச்சாதான அடுத்த ஜென்ரேஷன்ல அடுத்த அடுத்தோங்ளுக்கு சொல்லி குடுக்கற்க்கு நல்லாருக்கு
நிஜமே நம்ம படிக்கலனா பசங்க என்ன பண்றாங்க எப்டி ஒன்னுமே தெரியாது தெரிமா கொஞ்சமாது படிச்சாதா இல்லைனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பசங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுல்லா ரொம்ப கஷ்டோ
ஒரு ஸ்கூல்ல அத்தான கண்டிஷனே போட்றாங்க அட்மிஷன் பண்றப்பவே குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேக்கறப்பவே பெற்றோர்கள் படிச்சிருக்கணு அந்த மாரிதா இருந்ததா ஸ்கூல்லயே அட்மிஷன் குடுக்குறாங்க
உண்மதா
ம்
அப்டிதா ஆய்ப்போச்சு என்ன பண்ண முடியு எனா அ நம்ம அவங்களுக் தப்பு சொல் தப்பு சொல்லவுமே முடியாது எனா நம்ம படிச்சாலுமே இப்போ உள்ள சிலபஸ பொறுத்த வரிக்கு நமக்கு சொல்லி குடுக்க முடியல தெரியுமா நம்ம படிச்ச மாரியா இருக்கு இப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்குது
ம் முந்தி அவ்வளோவா சிலபஸ்லா ரொம்ப ஈஸியாதா இருக்கு இப்ப சின்ன கொழந்தைங்களுக்கு எடுக்கறதே இப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கொழந்தைக்கு எடுக்கறதே டென்துல வந்து முந்தி வந்ததுல்லா இப்பவே அவுங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அந்தளவு இருக்கு ம்
கண்டிப்பா அப்டிதா இருக்து
கொழந்தைங்களுமே நல்லா புரிஞ்சுக்றாங்க
ஆமாங்க நம்ம படிக்கு போதெல்லா எல் எல்லாமே நம்ம மனப்பாடோ பண்ணோ இப்ப அப்டி கடையாதுல்ல
ம் அவங்க அந்த டிவி இந்த போனு பாத்து எல்லா விவரமு தெரியுது நமக்கு தெரியாத விவ எல்லா அவுங்ளுக் தெரியுது உங்க பசங்க செல்போன் பாப்பாங்ளா செல்போன் ஆ எடுப்பாங்ளா
பாப்பாங்கங்க இப் இப்ப யாரு செல்போன் பாக்காம இருக்காங்க அதிகமா குடுக்க மாட்டே லீவு லீவ் உட்டாங்கல்ல அப்போலா கொஞ்சோ பாக்கதா செஞ்சாங்க
ம் அது என்னது அந்த ரீல்ஸ் பாக்குராங்கலையா ஒரு ஆமா முப்பது செகண்ட்ல அது முடிஞ்சிருது அவங்களுக்கு அதே அடுத்தடுத்து எத்தாது ஒன்னு புதுசு புதுசா வருங்குற மாதிரி அவுங்குளுக்கு தாட்ஸ் இருக் ஆ நம்ம பேசனாலு கொஞ்ச நேரோதா கவனிச்சு கேக்குறாங்க அப்றோ வந்து ஒரே இத சொல்லிட்டே இருக் சரிங்க வேற பேசுங்க அந்த மாரி அவுங்குளுக்கு அது அந்த ரீல்ஸ் பாக்குறனாலே என்னமோ பழக்கம் ஆய்ருச்சு ஒரு டாபிக் வந்து ரொம்ப நேரோ பேசவு பிடிக்க மாட்டேங்குது அவுங்குளுக்கு மாத்தி மாத்தி புதுசா எதாச்சு பண்ணனு எதாச்சு செய்யணு அந்த மாரிதா நெனப்பு இருக்கு அவுங்குளுக்கு
உண்மதா அப்டியே அடிமையாகிட்றாங்க இப்ப பசங்கலா
ம்
என்ன பண்ண முடியு நம்ம
அதிகமா குடுக்கறதில்ல இருந்தா கூட பசங்க கேட்கதா செய்யறாங்க எ பொன்லா கொஞ்சோ நேரோ குடுமா கொஞ்ச கொஞ்ச நேரோ குடுமா அப்பிடின்னு கேட்டுட்டேதா இருப்பா
ஆமா அது சின்ன கொ கொழந்தைங்க சோறு ஊட்டுறப்ப கூட அ அ செல்போன் இருந்தாதான சாப்பறாங்க அது பாத்துட்டு தான சாப்பறாங்க
உண்மதா என்ன பண்ண முடியு அப்படிதா ஆயிப்போச்சு
க்கு ஒரு சிலது வந்து ஃபோன் இருக்கறதுனால அ அதுல நன்மையு இருக்கு தீமையு இருக்கு
ம் பெரு நல்லது மட்டு எடுத்துக்கணு பசங்களுக்கு இப்ப எது தெரியாது தெரியாதுல்ல எது நல்லது எது நல்லதில்லன்னு
அ பெரியவங்களுக்கே இப்ப பேங்கெல்லா முந்தியெல்லா போய் வரிசையில நின்னு பணோ கட்டிட்டு கட்டுறது அதெல்லா இப்ப போன்ல வந்ததுனால எவ்ளோவு ஈஸியாருக்கு
கண்டிப்பா
அதெல்லா நன்மை தான
உண்மையாப்பா
ம் இப்ப நீங்க எங்கேயோ இருக்கீங்க நா எங்கேயோ இருக்கே இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த ஃபோன் இருக்கறனால தானே வாய்ப்பு கெடைச்சிருக்கு அதுவு உண்ம தான
ஆமா இதுவுமே அ தொழில் நுட்பத்தால தான தொழில்நுட்ப வளர்ச்சியினால
ஆமா ஆமா முந்தைய ஊர்லருந்தா லெட்டர் போடுவோ அது லெட்டர் போய் சேர்றதுக்கே மூணு நாள் நாலு நாள் ஆகு ஆ இப்பெல்லா நெனைச்ச நேரத்துல அவங்கள நேருக்கு நேரா பாக்க வீடியோ கால்லா வந்தருக்குது பாத்தே பேசிறோ இல்லையா அது எவ்ளோ பெரிய நன்மையாருக்கு
ஆமா உண்மதா அப்பிடி இருக்கறதுனால தான தூரமா இருந்தா கூட இ இதுக்கு முன்னாடி லா வெளிநாட்டுக்கு போனா அம்மா அப்பா எல்லா பாக்கறதுக்கு எவ்ளோ எப்பிடி இருக்கானோ என்னவோ அந்த மாரிலா யோசிப்பாங்க இப்பெல்லா அப்பிடி யோசிக்கவே தேவயில்லையில
ஆமா
ஒடனே ஒரு கால் வீடியோ கால் பண்ணா போது
பொண்ணுங்கல்லா சமையல் கட்டல இருந்தே இருந்து என்ன சமைக்கிறது எப்பிடி சமைக்கிறதுன்னு கேட்டு அப்டியே வீடியோ கால்லே சமைச்சு முடிச்சாறாங்களே அந்த மாதிரி வசதி ஆயிடுச்சு
அ அதாதா நமக்குமே நறைய நன்மைகள் தா
ஆமா ஆமாங்க ம்
ம்
இந்த மாதிரி வாய்ப்பு கெடைச்சதெல்லா ரொம்ப மனசுக்கு திருப்தியாருக்கு நல்லாருக்கு ம் ம்
யாருனே தெரியாட்டாலு பேசி
ஆமாங்க ஆமாங்க அதுவு மனசுக்கு திருப்தியாவு இருக்கு ஒரே இது வீட்லேயே இருந்து அடைஞ்து கடந்து எந்த சிந்தனையு இல்லாம இருக்கறதுக்கு இப்டி ஃப்ரீயா பேசுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாருக்கு
உண்மையா
வாங்க ஒரு தடவ ஊருக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க
கண்டிப்பா வரேங்க கண்டிப்பா வரேன் காண்டக்ட்லயே இருங்க
ஓகேங்க ஓகேங்க ம்
ம் ஆ சேரிங்க சொல்ற கண்டிப்பாங்க ஆ ஓகேங்க நன்றிங்க ம் நன்றி ம்